வணக்கம் டி
ஆ
தோழி எப்டி இருக்கீங்க அ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாறே இப்ப ஸ்கூல் தொறக்க போறாங் இல்ல அதா அத பத்தி யோசிட்டுருக்கே என்னா பண்லானு
ஆமா பள்ளித் திறப்ப பத்தி பேசலா தா நானு உங்கள்ட்ட த பேசுணோட்டே நெனச்சுட்டுருந்தே ஆ எப்டி இருக்காங்க உங்க கொழந்தைங்க
அ எ பைய ரொம்பவே நல்லாருக்கா ஆனா அ ஆல்ரெடி எல் கே ஜி தா படிச்சதுனால இப்ப ஸ் கூல் வேற ஒரு கண்டிநியூஸ் ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் லீவ் விட்டாங்களா திர்பீ எப்டி அவுங்கள ஸ்கூல் போகம் இதலா நெனச்சு நா ரொம்பவே பயந் க மறுபடியு அவுங்க ஸ்கூல்ல போய் உக்காந்து கவுனிக்கணோ அத்து நம் இருக்கணோ இல்லேயா
கண்டிப்பா அ நேரம் தவறாம ஸ்கூலுக்கு அனுப்பி விடணோ இதெல்லாமே முக்கியமான ஒரு விஷ்யு இல்லேங்ளா அது தூங்கியே பழகிட்டாங்க இனிமே எந்திரிச்சு கெளம்பணோ ஆ அவுங்கள வந்துட்டு செரியான சாப்பாடு குடுத்து சாப் ப்ட வெக்கிணு இந்த மாரி விஷயங்கள்லா நெறையவே இருக்கு என்ன பண்ணப்போறோன்னு தெரில
இத்யா சொன்னீங்க இ இல்ல ஸ்கூல் லீவு பா ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டோனா ஆ ஆனா எனக் கிருக்க முக்கியமான சந்தேகோ என்னன்னா நீங்க உங்க கொழந்தைக்கி காலையல ஒரு ஒன்பது மணிக்கி ஸ்கூல் வேன் வரதுக்குள்ள சாப்பாடு
ஏமா நா சாப்ட வச்சுருவே அ முன்னாடிலா வந்துட்டு பாத்தீங்னா செல்லு பாத்தா தா சாப்டுவே அப்டின்லா அடம் பண்ணுவாங்க இப்பெல்லா அப்டி கெடையாது நேரம் தவறாம முதல பள்ளிகவுக்கு எந்திரிக்க வெக்கணு அது வ அது வந்துட்டு அ இப்ப பள்ளி தெறக்கும் போதுல இருந்து நம்ம பழக்கணோ அதே மாரி அவுங்குளுக்கு அட்டனன்ஸ் முக்கியோ அப்டிங்கிறது புரிய வெக்கணு மா நம்ம தவறாம போனாதா நம்ம ஸ்கூல்ல ஒரு நல்ல பேர் நமக்கு இருக்கோ அப்டிங்கறத அவுங்குளுக்குப் புரிய வெக்கணு அ சீருடை வந்துட்டு சரியான நேரத்துல வந்துட்டு அவுங்கள குளிக்க வெச்சுட்டு ஆ அணித் அவங்கள அணிய வெக்கணு அதுக்கப்பறமேட்டு ஆவ் மித்த விஷயங்கள்லா நம்ம ரெடி பண்ணி வெச்சுர்ணோ கா அதிகாலைலே நம்ம அவுங்குளுக்கு முன்னாடி எந்திரிச்சுர்ணோ எந்திர்ச்சு சாப்பாடு இதெல்லாமே ரெடி அ தயார் செய்து வெச்சுட்டு அவுங்குளுக்கு குடுக்குணோ
உம் நீங்க சொல்றதோ சரிதா கொழந்தைங்கள கரெக்டான நேரத்துக்கு பள்ளிக்கு அனுப்புணுனா மொதல்ல அம்மா வந்து ரொம்ப முன்னேரத்துல எழுந்திருக்கணுன்னு சொன்னீங்கல்ல அது நூறு சதவீதோ உண்மதா ஏனா நம்ம வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளாக எழுந்திருச்சாதா ஒரு பதட்டோ இல்லாம நம்ப சமைல் வேலைகள எல்லா பாத்து வெச்சுட்டு குழந்தை எழுந்திக் போது நீங்க வந்துட்டு காலைல ஒரு பல்லு வெலக்குதல் காடை காலை கடனுக்கு அழைச்சுட்டு போது அடுத்தத்தடுத்த வேலைகள் ஏனா சின்னக் கொழந்தங்க மோது நம்ப தானே யெல்லாமே பக்கத்தல இருந்து பாக்க வேண்டியதா இருக்கு அடுத்து குளிக்க வை க்கிறது அவுங்கள கரெக்டா ஒரு கால சாப்பாடு குடுத்து இந்த வேன்ல அனுப்ப மட்டோ நமக்கு அது ஒரு பதட்டமான மனநிலயே இருக்கோ கொழந்த சாப்டாம வேனுக்கு வந்துருமோ இந்த மாதிரிலா பல சூழ்நிலைகள நா பாத்திருக்கே
ச்ச அத விட நம்ம சீக்கிர எந்திர்ச் டோ அப்டினா அவுங் வுங்களு நம்மள மாரி முயற்சி பண்ணுவாங்க நம்மளு அவுங்க கூட சேர்ந்து எந்திரிச்சோ அப்டின்னா அவுங்க யோசிப்பாங்க ஆம் ச்ச ஒரு ச்ச அசால்டா இருக்கோ இருப்பாங்க ரொம்ப அம்மாவே லேட்டா தானே எந்திரிட்டாங்க நமக்கு என்ன அப்டிங்கிற மாரி இருப்பாங்க அதனால நம்ம கொஞ்சோ சீக்கிர எந்துரிச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தா அவுங்களு அ சந்தோஷமா போவாங்க நமக்கு அந்த ஒரு திருப் மன திருப்தி இருக்கில்லைங்களா அது ரொம்பவே முக்கியொ அது நமக்கு இருக்கு கண்டிப்பா
சரியா சொன்னீங்க அதே போல ஸ்கூலுக்கு மத்திய உணவு சாப்டுணுங்குறது நீங்க எப்டி அதட் டி சொல்லிக் கொடுப்பீங்களா இல்ல சாப் ட்டுட்டு வந்து தா இருக்கணு ஒ ரு உன்னோட ஈவினிங் வந்து உன்னோட டிஃபன் பாக்ஸ் காலியா இருந்தா தா அம்மா அடிக்க மாட்டே அப்டில்லா சொல்வீங்களா இல்ல அன்பா சொன்னாலே மதியொ சாப்ட்டுட்டு வந்துடுவாங்களா
சொன்னாவே சாப்ட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன தேவ அவங்களுக்கு புடிச்சது செஞ்சு கொடுக்கணு பிடிக்காது செஞ்சா நா கண்டிப்பா அவங்க சாப்ட மாட்டாங்க நம்மளு டென்ஷன் ஆயிருவோ அனால புடிச்சது எதா எது வேணு அப்டின்ட்டு மொத நாளே கேட்டுட்டு நா இதுதா செய்ய போறே உனக்கு ப ஹ ஓகே தானா அப்டின் கேட்டுட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களு சந்தோஷமா சாப்ட்டு வந்துருவாங்க
அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் இருக்குல்ல இப்ப பள்ளிகள்ல எல்லா வந்துட்டு ஒரு காலை பதினோரு மணி இடைவேளில வந்து ஸ்நாக்ஸு சாப்ட வந்துட்டு அனுமதி குடுக்குறாங்க அதுல நா என்னன்னா ஒரு கல்லை வகைகள் பழங்கள் அ நட்ஸு வகைகள் இந்த மாரி குடுக்கணு நினைக்கிறே அதெல்லா நா குடுக்கும் போதெல்லா என்னோட கொழந்த பாத்தீங்கன்னா மாதுளம்பழத்த எல்லா உதுத்து குடுத்து விட்டேனா அப்படியே திரும்பி வந்துடுது அத என்ன பண்ணி சாப்ட வைக்கிறதுன்னு எனக்கே தெரில
ஒவ்வொரு விஷயொ நீங்க இப்பவே பழக்கி விடுங்க ஏன்னா வந்துட்டு ஆஹ் அவங்க அவ்வளவா விரும்ப மாட்டாங்க ஒரு சில விஷயம்லா அதுன் தாண்டி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணு இந்த விஷயம் சாப்ட்டா உனக்கு இது கிடைக்கு அப்டின்ட்டு அவங்க ஒரு சின்ன வயசுல இருந்தே அதுச் சொல்லிகுடுத்தோ வெச்சுக்கோங்க அவங்களுக்கே அது பழகிரு நாளைக்கு வந்து அவங்களே அத எடுத்து சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அம்மா சொன்னாங்களே இது சாப்ட்டா நமக்கு வந்து ரத்த ஓட்டம் இருக்கு இது சாப்ட்டா நமக்கு வந்துட்டு அஹ் வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்டின்னு சொன்னாங்களே அப்ப நம்மளே சாப் புல்லா இத அப்டின்ட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பிள்ளைங்க அது மாரி பண்ண மாட்டாங்க அப்டி இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு நம்ம பொம்ம மாரி செஞ்சு கொடுக்குறது ஒரு விஷயொ வெச்சு அந்த மாரி எதுவு பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மாரி சாப்பிடுவாங்க
சரியா சொன்னீங்க தொடக்கத்துல நா வந்து ஸ்கூல்ல மத்திய உணவு வந்து சாதமாதா குடுக்கணு அப்டின்னு சொன்னாங்க அதனால ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நா வகை வகையா குழந்தைக்கு வந்து சாதம்லா சமச்சு ஒவ்வொரு வண்ணத்துல பண்ணிட்டு இருந்தே அப்போ வந்து அவங்க திரும்பி அந்த டப்பாய திரும்பி அப்டியே சாதோடயே வந்து இருந்தது அப்புற கொஞ்ச ஏன்னா இப்பதா வந்து நம்ம எல் கே ஜி சேர்த்திருக்கோ அப்டிங்கும் போது அவங்க பள்ளியில ஆசிரியர்ட்ட அனுமதி கேட்டுட்டு ஒரு வாரத்துல ஒரு நாள் சப்பாத்தி இல்ல பூரி அந்த மாதிரி நா கொடுத்தே அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வித விதமான வடிவங்கள்ல போட்டு எடுத்து கொடுப்பே அன்னைக்கு ஆனா அவ ஃபுல்லா சாப்ட்டுட்டு வந்துருவா இருந்தாலுமே நம்ப சாதமா கொடுத்து பழக்கம் பண்ணணுல
கண்டிப்பா அவங்களுக்கு இப்பைல இருந்தே சொல்லிக் கொடுங்க அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க ஒரு கட்டொ இல்லனாலு இன்னொரு நாள் இன்னொரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க அவங்க நம்ம வந்துட்டு கொழந்தைங்களுக்கு ஒண்ணமே புரியாது இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக் கூடாது அவங்க விருப்பப்படிச் செய்யணு அப்டின்னு நெனைச்சோம்னா கொழந்தைங்க வந்துட்டு நெறைய தவறான விஷயங்கள்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷய புரியு சொன்னா நம்ம சொல்லி புரிய வச்சுட்டு அவங்களுக்கு ஏத்த மாரியான விஷயமு நம்ம செய்லா அப்டின்னு நம்ம நெனச்சோ அப்டின்னா அது வழியா நம் அஹ் நம்ம கொழந்தைங்கள கொண்டு போலா நல்லபடியா
நீங்க சொல்றது சரிதா அதே போல பள்ளி விட்டு வந்தவோனே மாலை நேரத்துல வந்து வீட்டு பாடம் குடுத்து விடுறாங்கல்ல அத எழுத வைக்கிறதுமே எனக்கு சிரமமாதா இருக்கு ஏன்னா சி பெரிய கொழந்தைங்கன்னா நம்ம எழுதுங்கன்னு சொல்லிட்டு போய்லா சின்ன கொழந்தைங்கிறதுனால அவங்கள உ க்கார வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ள ரொம்ப போது போதுனு ஆயிடுது அது மட்டு இல்லாம எனக்கே பாக்க பாவம ஆயிடுது ஸ்கூல்ல வந்து அவ்வளவு நேரொ உக்கார்ந்துந்துட்டு வர்றாங்க வந்து மாலையிலயு ஹோம் ஒர்க்கு அப்டின்னுா அவங்கள கட்டாயப்படுத்தி ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேர உக்கார வச் சும்னா நைட்டு சாப்பாடுக்குள்ளாகவே சில நேரத்துல தூங்கிடுறாங்க அத எப்டி நீங்க சரி பண்ணி மேனேஜ் பண்ணீங்க
இல்ல அவங்கள வந்த ஒடனே உஹ் வந்த ஒடனே பண்ணிட்டு இது பண்ணினா நீ விளையாட போலா இல்ல வந்துட்டு ஒனக்கு எதோ புடிச்சது நா வாங்கி தருவே அப்டின்னா ஒரு சில கொழந்தைங்க பண்ணுவாங்க ஆனா இதுவே தொடர்ச்சியாக கூடாது அவங்களுக்கு புரிய வைக்கணு நம்ம இத எழுதியு ஆகணு அப்டிங்கிற மாரி ஆனா இ இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் இது மாரி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இல்ல அப்டியு பண்ண மாட்றாங்க அப்டின்னா நீங்க உக்கார வச்சு பொறுமையா உக்கார வச்சு சொல்லிட்டு அவங்கள வந்து எழுத வைக்கணு ஏன்னா எழுதினாதானே அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியு அஹ் ஸ்கூல்ல வந்துட்டு சொல்லி தருவாங்க ஆனா வந்துட்டு நம்மளு சேர்ந்து அவங்க கூட கத்துக்கிட்டா தா கண்டிப்பா கொழந்தைங்க வந்துட்டு இப்ப நம்ம அம்மா சொல்லி தராங்க அப்பா சொல்லி தராங்க இது நம்ம நெறைய விஷயொ கத்துக்கணு அப்டின்ட்டு நெனப்பாங்க அவங்க
சரிங்க நா அத முயற்சி பண்றே அதே மாரி இப்ப இந்த வயது ஒரு நான்கு ஐந்து வயதுங்குறது ஒரு சரியான வயதா அதாவது பாடத்த தவிர மத்த விஷயங்களு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆஹ் உதாரணமா சொல்லணுனா ஏதாவது விளையாட்டுல ஆர்வம் வருதுன்னா அதுல பயிற்சி கொடுக்கறதுக்கு இதுக்கு இல்ல ஒரு தற்காப்பு கலைகள்லா கத்து கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆச ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்தே நா கத்துக்கணுனு ஆசப்பட்டே அது அப்போ கிராமப்புறத்துல இருந்ததுனால நம்ளால முடில இப்போ எ கொழந்தைக்காவது அது இந்த வயதுல இருந்தே வரணு ஒரு ஐந்து வயதுக் க்குள்ளாகவே கத்துக்க ஆரம்பிக்கணுனு நெனைக்கிறே அது சரியா இல்ல கொஞ்சொ வயது இன்னு போனோன கத்து குடுக்கலாமா
இல்ல நீங்க சொல்றது சரிதா ஏன்னா வந்துட்டு பா அப்ப இருக்குற காலகட்டத்துல பாத் தீங்க்ன்னா வயது தேவ் பட்டுச்சு ஒரு விஷயொ கத்துக்கணு அப்டின்னாவே நீங்க ஆறு வயசுல வாங்க அப்டின்ல்லா சொல்லிருக்காங்க ஆனா இந்த காலகட்டொ அப்டி கெடையாது ஒரு ஒன்ற வயசு கொழந்தையோ ஒரு ரெண்ட்ர வயசு கொழந்தையோ எல்லாமே பண்றாங்க செய்யக்கூடிய ஆஹ் இதுல தா இருக்காங்க அப்டிங்கும்போது நம்ம அவங்களுக்கு தாராளமா கத்து கொடுக்லா ஆனா இந் இந்த வயது குறிப்பிட்ட ஒரு ஆறு வயது வரைக்குமே அவங்கள ரொம்ப நம்ம தள்ளக் கூடாது இந்த விஷய நீ பண்ணிதா ஆகணு அப்டின்ட்டு அவங்களுக்கு என்ன ஆர்வொ இருக்கு அப்டின்னுட்டு நம்ம ஒவ்வொரு விஷயொ அவங்க கூட சேர்ந்து பண்ணி பாக்கலா அதுல எது அவங்க விரும்பி பண்றாங்களோ அ அது வழியா நம்ம கொண்டு போய் முயற்சி பண்ணலா
சரி நீங்க நம்ம புத்த பள்ளி திறக்கும் போது மொதல் நாள் கொஞ்சொ அழுவாம இருக்கணு அப்டிங்கறதுக்காக நானுமே புதுசா பேக்கு ஒரு மதிய உணவுக்கான லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டிரஸ் எல்லாமே புதுசு புதுசா வாங்கி வெச்சிருக்கே அத பாத்தாலாவது ஒரு ஆர்வமா பள்ளிக்கு போவாங்கன்னு பாகக்கலாம் குழந்தைங்க எப்டி இருக்காங்கன்ட்டு உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள நம்ம பேசனோ இல்லையா
கண்டிப்பா நெறைய விஷயங்கள் நீங்களு எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஆஹ் நானு அஹ் நெறைய விஷயங்கள் கத்துக்குறே நீங்களு அதே மாரி நெறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க கொழந்தைங்களுக்குனுஹ் நா வ வைக்கட்டுங்களா